சொல்லுங்க மோனிஸ் நானங் மோனிஸ் சும்மாதாங்க மோனிஸ் இருக்கே நீங்க என்ன பண்றீங்க டி வி பாத்துட்ருக்கே நீங்க
நா சும்மாதாங்க இருக்கே சரி காலையில சாப்பாடே செய்யலாம்னு பாத்தங்க
என்னா சாப்பாடு செய்யலான்ருந்தீங்க
ஆமாங்க வீட்ல யாருமே இல்ல சரி நானே செய்யலா அப்டின்னுட்டு ஏதாவது ஒரு கொஞ்ச ஃபாஸ்ட் புட் மாரி ஏதாவது செய்ற மாரி பாக்கறங்க ஒடனே ரெடி ஆகற மாரி
ஒடனே ரெடி ஆகுற மாதிரியா
ஆமாங்க
நீங்க அப்ப என்னா பண்றீங்கன்னா சாப்பாடு தனியா வச்சிருங்க
சேரிங்க
இல்லட்டி இப்டி செய்யுங்க பருப்பு சாப்பாடு செஞ்சீங்கன்னா அது ஒடனே ரெடி ஆயிரு
பருப்புங்களா அது எப்படிங்க ரெடி பண்ணுறது
மொதல்ல அரிசி ஊற வச்சிருங்க அரிசி பருப்பயு ஒட்டுக்கா ஊற வச்சிருங்க
செரிங்க
ஊற வச்சுட்டு ஒரு பிளேட்ல ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டு இதெல்லா உரிச்சுக்கோங்க அதுக்கப்பற ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர வச்சுட்டு எண்ண ஊத்தி கொஞ்சண்டு கடுகு ஒரு பச்ச மொளகா கருக கருவேப்ப ப்புள்ளை பெருங்காயம் இத போட்டுட்டு கொஞ்ச நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்பற நீங்க அரிஞ்சு வச்ச வெங்காயம் தக்காளில்லா போட்டு நல்லா வனக்கிருங்க
சரிங்க
வணக்கனதுக்கு அப்பறோ கொஞ்சூண்டு சாம்பார் தூள் இருந்தா சாம்பார் தூள் கொஞ்ச போடுங்க மஞ்ச தூள் கொஞ்ச போடுங்க போட்டுட்டு இன்னொரு டைம் நல்லா ஃரை பண்ணீங்கன்னா கொஞ்ச நல்லா வதங்கிருக்கு உப்பு போட்டு வதக் குனிங்கன்னா கொஞ்ச சீக்கிரமா வதங்கு அதுக்கப்பறமேட்டுக்கு நீங்க கழுவி வச்சிருக் குற சாப்பாடயு பருப்பையு போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எறக்குனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு ரெடி
செரி செரிங்க அத தா செரி வீட்ல ஆருமே இல்லயா என
ஃபாஸ்ட்ட் ஃபுட் எல்லா செஞ்சீங்கன்னா நீங்க அதுக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணு இதுன்னா இன்னு உங்களுக்கு ஈஸியா இருக்கு அகிமிச்சம் மார்னிங் டைம்ல எல்லா ஃபஸ்ட்ஃபட் சாப்படாதீங்க அது எதாவது இஃபெக்ஷன் ஆனாலு ஆகலாம்ல்ல
சேரி செரிங்க
மேக்சிமம் ஈவி்னிங் டைம்ல சாப்பல்லா ஈவினிங் டைம்லயே லேட் டா சாப்பட கூடாது பாஸ் புட் ஒரு ஏழு மணிக்கக்குல்லா சாப்ப்ட்ரணு
செரி செரிங்க இப்ப இதுக்கு வந்து இப்ப சாம்பார் வந்து வச்சுட்டு நம்ம சாப்பாடு
சாம்பார் இல்லைங்க அவ்வளவுதா சாப்பாடே ரெடி ஆ சாப்பாடு ச பருப்பு ரெண்டு ஒரே டைம்ல வைக்கறதுனால உங்களுக்கு கொழம்பு தேவல தனியா சைடிஸ் இதுவே உங்களுக்கு ஒரு பொங்கல் மாதிரி இருக்கு நல்லா
செரி செரிங்க நீங்க என்ன சாப்பட செஞ்சுவீங்க காலையில செரிங்க
எங்க வீட்ல தோசங்க உங்க வீட்ல என்ன சாப்ட்டு உங்க வீட்ல நீங்க இப்பதா செய்ய போறீங்க
ஆமா ஆமாங்க இப்பதா செய்ய போறோ இப்ப செஞ்சா சாப்பணு அத செரி அதா செரி தோச செய்யலாம் தோச சுடலாமா இல்ல வந்து சாப்பாடு ஆக்கலாமான்னு பா யோசிட்ருந்தே
நீங்க முன்னாடியே கேட்ருந்தா நா சொல்லிருப்பேன ஒரு கால் பண்ணிருக்லாம்லா
ஆ மறந்துட்டங்க அப்பறோ இப்பதா ஞாபகம் வந்த்ச்சு செர் அதாவத் தோசய தா ஆமா ஆமா கொஞ்சம் வெளியில கோயில் வரைக்கும் போயிருக்காங்க
ஓ சேரி செரிங்க
அதனால கொஞ்சம் செர் நம்பளே செய்லா அப்டின்ட்டு டெய்லி வேற தோசை சாப்புட்ருக்கனா செரி இன்னைக்கி ஒரு நாளாவ்து கொஞ்சம் மாத்தி சாப்பல்லா அப்டின்ட்டுதா அன்னைக்கி கேட்ட
அப்ப தானா அம்மாவுக்லா கொஞ்சோ சப்போர்டிவா இருக்கும்
ஆமாங்க ஆமாங்க கத்துக்கறங்க அதாவ்து ம் ஆமாங்க எப்பயா வெளிய போயிட்டா கூட நம்பளே நம்பளே சேஞ் சாப்ட்டுக்கலா
இது செய்யலா டொமேட்டோ ரைஸ் செய்யலா
தக்காளி சாப்பாடு செய்வாங்க ஆனா அது எப்டிதா தெரியல
இதே மெத்தட் தாங்க தக்காளி சாப்பாடும் இதே மாரிதா என்ன ஆமாங்க தக்காளி த எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தக்காளி போட்டு நல்லா வனக்கிட்டு புதினா தழ கொஞ்சம் போட்டுட்டு அதையும் நல்லா வனக்கிட்டு பிரியாணி மசால் போட்டுட்டு அப்பறோ அரிசி எடுத்து போட்டு விசில் விட்டிங்கன்னா அவ்ளதா தக்காளி சாப்பாடு ரெடி
ஓ செரி செரிங்க இதுல்லா சிம்பிளா சிம்பிளாதா இருக்க மாட்டுக்கு ஆ ஆ லெமன் ரைஸ்ஸு
இ அவங்க வெளியப் போற மாரி இருந்தா ஒரு நாலு ஆ தொக்கு வாங்கி வச்சுக்கோங்க அது இன்னு ஈஸியா இருக்கும்
அப்படிங்ளா செ
ஆமாங்க இப்ப சூப்பர் மார்க்கெட்ல்லா போனீங்கன்னா தொக்கு இருக்கு கருவேப்பிலை தொக்கு அப்பறம் என்ன இன்னு நெறைய தொக்கு ஐட்டம்லாருக்கு அத வாங்கிட்டு வந்து வெச்சுக்கிட்டீங்கன்னா சூடா சாப்பாடு சாப்பாடு மட்டு வெச்சுட்டீங்கன்னா இது ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெ ஊத் த்தி சாப்ட்டீங்கன்னா நல்லாருக்கும்
சேரி செரிங்க அதா அதா
ஆம்
தொக்கு இருக்குங்க ஆல்ரெடி வச்சிருக்கோம் செரி அது கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கா காரமா இருக்குங்க நமக்கு ஆமா அது கொஞ்சம் எனக்கு வந்து வாய்ப்புண்ணுனால நா வந்து காரமு சாப்பிட மாட்ட
உங்குளுக்கு வாய்ப்புண்ணு இருக்குன்னா நீங்க டெய்லி ஃப்ரூட்ஸ்ஸ மிக்சில அடிச்சு சா குடிங்க அப்டி இல்லன்னா ஒரு நாள் டு ஒரு நாள் மெளகுத்தக்காளி கீர இருக்குல்லங்க
ஆமாங்க
அத நல்லா வனக்கி சாப்டுங்க கார கம்மியா போட்டு மோர் குடிங்க இப்டில்லா சாப்ட்டீங்கன்னா உங்குள்க்கு வாய்ப்புண்ணு சரியாகும்
சேரி செரிங்க சேரி அதனாலதா செரி நமக்கு சாம்பாரே கொஞ்சம் காரம் இல்லாம வச்சுட்டோம்னா பருப்பு பருப்பு சாப்பாடே நம்ப
அதுவு ஈஸி தாங்க அது ஒன்னும் பிரச்சன இல்ல கார கம்மியா மொளகா பச்ச மொளகா கூட நீங்க வாய்ப்புண்ணுங்குறதுனால அத போட தேவையில்லை வர மொளகா ஒன்னு தொட்டுக்கிட்டீங்கன்னா போதும்
சேரி சேரிங்க ஆ
ம் நீங்க பாருங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் மேக்சிமம் அதிகமா சாப்பிடுங்க அது சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு பிரச்சன பாதி குறைஞ்சிடும்
சேரி சேரிங்க
ஆ சேரிங்க வேற என்ன எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க வீட்ல
ஆமாங்க இங்க பக்கத்துல ஒரு கோயிவில் திருவிழா கூட்டுறாங்க
ஓ சேரிங்க ஏன் நீங்களும் போயிருக்கலால
இல்லைங்க கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு வ வேலை இரு வீட் வீட்ல வந்து வேலை பண்றமாரி இருக்கிறதுனால போ முடில
ஓ சேரி சேரிங்க
அவங்க போனாங்கன்னா சாயந்திரம் தான் வருவாங்க
ம் ம்
அது வரைக்கும் நம்ம வந்து அங்க இருக்க முடியாதுல்ல நமக்குவே ஆமா வேல பார்க்கணும்ல இப்ப காலையிலே கிளம்பிட்டாங்க ஆறு மணிக்கே
ஆ சேரிங்க
அ பக்கத்து ஊர்ல திருவிழா மாரிஅம்மன் கோவில் திருவிழா ச அதனால வந்து அங்க போயிட்டு எல்ல சாமி கும்பிட்டு வரவ முச்சுங்களே சாய்ங்காலம் ஆய்ரும் வர்றதுக்கு
ஓகே ஓகேங்க ஒன்னும் பிரச்சன இல்ல
ஆ ஆமாங்க எப்டியும் வந்து மதியம் சாப்பாடு வேகமாதா தான் இருக்கும் நினைக்கிறேன்
அப்ப நீங்க ஒரு டம்ளர் சேத்து போட்டீங்கன்னா சப்போஸ் அவங்க நைட் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட கொஞ்சம் சாப் டுக்கலாமே
அதா அப்டிதாங்க சேத்து போன்னுமாட்டுக்கு
ஏதாவது காய் இருந்தா பொரியல் பண்ணிருங்க ஆ உக்கா பொரியல் பண்ணிட்டீங்கன்னா பருப்பு சாப்பாட்டுக்கு பொறியல் நல்லா இருக்கும் அவங்களும் வரவங்க டயர்ட்ல வருவாங்க சாப்படறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்
அவங்க வந்து எங்க டயர்ட வருவாங்க இல்ல இல்ல அவங்க அங்கயே சாப்ட்டு வந்துருவாங்க
கோயில்ல பிரசாதம் ஓகே ஓகே
ஆமா ஆமா குடுக்குறாங்க பெரிய கோயில்லு ஆ அதனால பிரசாதம் வந்து அங்கேயே வந்து சாப்பட்டு வந்துருவாங்க அவுங்க
ஓகேங்க
அப்ப நமக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சாப்பாடு
அப்போ அப்ப பிரச்சன இல்ல நீங்க அப்பே பண்ணி ஃபாஸ்ட் புட் எல்லாம் மார்னிங் டைம்ல சாப்டாதீங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய இதுதான் பாஸ்ட்புட் எல்லாம் ஈவினிங் டைம்ல சாப்ட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்
போடனு பாத்தேன் செரி பர்கர் போட்டு சாப்படலாம்னு பாத்தேன்
பர்கரா பர்கர் கூட காலையில டைம்ல சாப்ட கூடாதுங்க அதெல்லாம் ஈவி்னிங் டைம்ல தான் சாப்பணும் பர்கர் பீட்சா அப்பறம் இந்த பாஸ்ட்ஃபுட்டு ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஈவினிங் டைம்ல சாப்ட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் மார்னிங்கே நீங்க சாப்ட்டுட்டு எப்டி இப்ப ஒர்க் தான் பண்ண போறீங்க சாப்ட்ட உடனே உக்காந்த இடத்துல இருந்து ஒர்க் பண்ணீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஜீரணமாகாத மாரி ஒரு தன்மைய குடுக்கு
ஓ சா கரெக்ட்டுதா கரெக்ட்டுதா
அதனால நீங்க மேக்ஸிமம் ஃபாஸ்ட் ஃபுட்ட அதில்லாம உங்களுக்கு வாயில புண்ணு இருக்குன்னு சொல்றீங்க நீங்க ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லா தொடவே தொடாதீங்க கொஞ்ச நாளைக்கு ஒடம்ப கொஞ்சோ கியூர் பண்ணிட்டு அதுக்கப்பறமேட்டுக்கு ஃபாஸ்ட் ஃபுட் எல்லா சாப்டுங்க
சேரிங்க அது இது சொன்னீங்கல்லைங்க அந்த பருப்புக்கு அதாவது வணக் வணக்கணுங்ளா அதாவது வெங்காயோல்லா போட்டா நல்லாருக்குமல்ல
ஆமாங்க வெங்காயம் எல்லா போட்டு நல்லா வணக்கிட்டு தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வணக்கிட்டு லாஸ்டா ரெண் டம்ளர் அ அரிசி எத்தர டம்ளர் வெக்கறீங்களோ அதுக்கு தகுந்த மாரி தண்ணி ஊத்திட்டு தண்ணி கொதிச்சதுக்கு அப்றமேட்டுக்கு பருப்பு சக்கரயும் போட்டு நல்லா ஒரு மூணு விசி ல் நாலு விசில் விட்டீங்கன்னா நல்லா சாப்பாடு கொழஞ்சிரு பருப்பு சோறு ரெடி ஆயிரு
சேரி சேரி ம் அது இதுக்கு ஒண்ணு பண்லா இல்ல அப்டின்னா நம்ப தக்காளி சாப்பாடு செஞ்சிக்க வேண்டிதுதா தக்காளி சாப்பாடு கொஞ்சோ இதோட கொஞ்சோ நல்லாருக்கு
அதுவுமே ஈஸிதாங்க ஆனா டொமேட்டோஸ் கூட அதிகமா சாப்ட கூடாதுன்னுதா சொல்றாங்க டொமேட்டோஸ் வந்து உப்பு ச த்தா உப்பு இருக்குமாங்க இந்த வெயில் காலத்துல வந்து நம்ம அத அதிகமா சேத்துக்கூடாது பருப்புமே அதிகோ சேத்துக்கூடாதா நீங்க என்னைக்காதான சாப்டுறீங்க அதனால ஒரு நாள் சாப்ல்லா அது தப்பு இல்ல சாப்டுங்க
சேரி சேரிங் ம் அதான் பாக்லா ரெண்ட்ல எதோ ஒன்னு செய்லா ஒன்னு இது செய்வ இல்ல அப்டின்னா ஆ தக்காளி சாப்பாடுதாங்க
லெமன் ரைஸ் கூட ஈஸிதாங்க அது இன்னு சிம்பிளான வேலைங்க
லெமனுங்க அதுாவது நமக்கு வேனா ஒரு லெமன் இருந்தா போடு மாட்டக்கு
ஆமா அவ்ளதாங்க என்ன சாப்பாடு வெச்சு எறக்குறீங்க
அது இது பண்ண இல்ல அது ஒன்னு மஞ்சத்தூளு
ஆமாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு எண்ணெ ஊத்தி கடுகு போட்டுட்டு கொஞ்சோ உளுத்தம் பருப்பு பச்சக்கல்ல பரு ப்பு போட்டுட்டு கொஞ்சோ பெருங்காயோ போட்டுட்டு ஒரு ரெண்டு பூண்டு போட்டு நல்லா வணக்கிட்டு ரெண்டு ஒரு லெமன நல்லா புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சோ மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரு கொதி வந்துச்சுன்னா கொஞ்சோ உப்பு போட்டீங்கன்னா அவ்ளதா அதுக்கப்றோ கொஞ்ச் ஆ அதுக்கப்றோ சாப்பாடு எடுத்து போட்டு நல்லா கிண்டிடீங்கன்னா லெமன் ரைஸ் ரெடி
சேரி சேரிங்க அதா இதுவு சிம்பிளா இருக்கு மாட்டக்கு
ட்டு வெச்சு சாப்ட்டீங்கன்னா செமயா இருக்கு
ஆஹா சேரி சேரிங்க பொரியலு வெக்கலா இல்ல அப்டினா ஊருகாக்கு நல்லா இருக்குனு நெனைக்கிற
ஆ ஊறுகா நல்லா இருக்குங்க உங்களுக்கு வாய்ப்புன்னு சொல்றீங்கில்லயா அதனால நீங்க ஊர்கால்லா சாப்டாதீங்க
சாப்ட முடியாது அப்போ வந்து நம்ப இதுக்கு வேணா செச்சுக்கு
ஆ நல்லா இருக்க இன்னு வாய்ப்புன்னாகு அதிகமா ஊறுகாய்லல்லா காரோ அதிகோ போட்டிருப்பாங்கல்ல அதனால ஊறுகா சாப்டாதீங்க
அப்போ வந்து நம்ம இது செஞ்சு வேண்டிதா அந்த பொட்டெட்டோ பொரியல் செஞ்ச்சிட்டு வச்சுக்க வேண்டிதா கடிச்சிக்கிறதுக்கு வச்சுட்டா கொஞ்ச நல்லாருக்கு வெச்சிங்குங்ளே
ஆமா கண்டிப்பா அப்டி இல்லேனாலு அந்த இது இருக்கு இல்லங்க ஆ அது பேரு என்னமோ சொல்லுவாங்க பச்ச கலர்ல இருக்கு ஆ சிப்ஸ் எல்லா வச்சுக்லா
சேரிங்க பாய்ங்க நா அ நாளைக்கு பண்ணு பண்றே
ஆ ஓகேங்க
ஆ செரிங்க
நானே கட்டிருந்தே